ஆ கேக்குது வணக்கம்
வணக்கம்
அது சொல்லுங்க எப்டி இருக் ஆ சாப்ட போறே
என்ன சாப்பாடு
சாம்பார் சாதோ
சூப்பர் யார் பண்ணது
ஆ நா நேட்டிவ் வந்திருக்கே அதுனால வீட்டுல பண்றாங்க
அப்டிங்களா
ஆ ம் நீங்க என்ன அதெல்லா சொல்ல கூடாது சொல்லுங்க ஆ ஓகே ஆ நீங்க என்ன லன்ச்சு அப்டியா ஃபிஷ்ஷா ஓகே ஓகே சூப்பர் என்ன ஃபிஷ்ஷு ஆ இல்ல இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்
ஓ சேரி சேரி சேரி
ஆ இன்னா ஃபிஷ்ஷு என்னது
ஊழி மீன்னா தெரிமா கா உங்களுக்கு
ஓழி மீனா தெரியாதே
ஊழி ஊழி மீன் ஊழி
ஓழி அதுதா தெரியாது
தெரியாது அப்ப நா என்ன சொல்றதுன்னு தெரியலையே அது மீனுக்கு வேற எதுவு
வேற பேரரு சரி கேட்டு சொல்லுங்க வேற பேரு இரு க்கு ஆனா சு கேள்வி பட பட்டதே இல்ல இது வரைக்கு அந்த பேரு அய்யயோ ம் என்ன நெத்திலி மீனு சங்கரா மீனு பாறை மீனு ஆ அப்புற கெளுத்தி மீனு இந்த என்னமோ கானாங் கெளுத்தி சொல்லுவாங்களா அது அப்புற வவ்வா அதெல்லா உங்களுக் தெரியலையா வவ்வா வஞ்சிர மீனு இது மாரிதா எங்களுக்கு தெரி ஆ வவ்வா நல்லா இருக்குமே வ வவ்வானு ஒரு மீனு காமெடி நல்லா இருக்குது ஆ ஆ அத நீங்க சொல்றது அந்த என்ன பேர் சொன்னீங்க ஒழியாவா
ஊழி ஊழி
ஊழி ஆ அந்த பேரு தா தெரியல சரி ஓகே கேட்டு தெரிஞ்சுக்குறே நானு
மீன்ட்ட நா கேட்டு சொல்றே வேற எதோ பேர் இருக்கானு
மீனு கிட்டயே கேளுங்கே சேரி ஓ கே இன்னா அந்த ஃப்ரை பண்ணிட்டீங்களா கொழம்பா
கொழம்புதா வச்சிருக்காங்க
கொழம்பு சரி ஓ கே அப்புறோ
அப்புறோ வேற என்ன லைஃப்லா எப்டி போயிகிட்டு இருக்கு
ஆ லைஃப் லா ஜாலியா போயிட்டு இருக்குது ஒர்க் எதுவு போகல அந்த நல்ல விஷ் எல்லா செய்யறதா இல்ல
ஏ நல்ல விஷயங்கள் எனக்கு புரில கொஞ்சோ சப்போர்ட் பண்லால வீட்ல அவரு
ஆம் ஆமா ஆமா அது கரெக்ட்டு தா ம் பாப்போ அப்பறம் வெள்ல எங்க போனீங்க
வெளில ஒர்க் போயிட்டு இப்பதா வந்தே சாப்பிடறதுக்கு
ஓ சேரி லீவ் டைம்லே எங்க போவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெள்ல போவீங்களா
ஆமா ஒரே ரவுண்டிங் தா பைக் எடுத்தோம்னா ஆமா வண்டி நிக்காது சாந்தர வரைக்கு ரவுண்டிங்லே தா இருக்கு
அப்புடியா என்ஜாய் பண்றீங்க
வேறே என்ன பண்ணர சொல்றீங்கே போர் அடிக்கு ம்ஹுக்கு
எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே தேட்ரு அதுமாரி போவீங்களா பீச்சுக்கு
இல்ல டீ குடிக்கதுக்குதா ஒரு அறுவது எழுவது கிலோமீட்டரு பெய்ட்டு குடிச்சுட்டு அதுக்கு ஒருடன் திரும்பி வந்துருவோ
அந்த அறுவது எழுவது கிலோமீட்டர் போறதுக்கு வீட்ல ஒரு பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்து அம்மாவே போட்டு குடுத்துருவாங்க
குடுப்பாங்கதா இருந்தாலு அந்த ஒரு ஜாலி இருக்குதுல்ல
ஆம்மா கண்டிப்பா
ம் பெயிட்டு வருவோ ஆம்மா அப்பறோ பக்கத்து ஊருக்கு போயி சாப் புல்லா அப்பிடின் சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போறது அது ஒரு அம்பது கிலோமீட்ரு ஆம்மா அப்டி போய்ட்டு சாப்ட்டுட்டு அங்கே என்ன கெடைக்கோ அங்க சாப் கந்துரு நான்வெஜ்ஜுதா ஆமமா ஆம்மா ஆம்மா ஆம்மா
ஓக்கே ஓக்கே ஆம்மா இதோட வேற என்ன வேலே நம்மக்கு
ஆம்மா லைஃப்ல பெறவு வேற என்னத்த சாதிக்க போறோ ஒண்ணு செய்ய போறது கிடையாது ரொட்டின் லைஃப்க்கு அப்பிடி போய்கிட்டுருக்கு நல்லா சாப்ட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிதா
வீட்ல என்னஅம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்க
எல்லா ஹெல்ப்பு பண்ணுவே
பரவால்ல சூப்பர்
ஆம்மா அதனா அவங்களுக்கு அதெல்லா ஓக்கேவான்னு எனக்கு தெரியாது என்னால முடிஞ்சளவுக்கு நா பண்ணி குடுத்துருவ
ஆ சேரி சேரி ஓக்கே வெள்ள ட்ரிப் போணீங்களா
ட்ரிப்புலா எங்கியும்
இப்போதிக்கி போல
வெயில் உங்கஊர் சைட்ல வெயில் அடிக்கா
ஆ வெயில்தா ஆம்மா இப்ப ஆன்னா நடுவுல கொஞ்ச மழ பேஞ்சிட்ருக்
என்ன நடுல கொஞ்சொ பக்கத்த காணுங்கிற மாரி சொல்றீங்கே
அது மாரிதா லைட்டா மழ தூரல் மாறி வருது அப்புறோ டக்குன்னு நின்னுடுது ஆனா
ம் எட்டுதே உம்
அ இந்த மந்த்த்துதா அப்டி இருக்கு லாஸ்ட் யெர் கூட அப்டி இல்ல
ரொம்ப வெயில் அடிக்கன வெளில போக முடியுதா கொண்டுர முடியுதா
ஆம்மா ஆம்மா ஆ நா எங்க வீட்லேதாஇருப் அ அனாலே எனக்கு அதிகமா ஒண்ணு தெரிஞ்சுக்கல ஆனா ஒரே ஹீட்டாருக்கு
ம் வெக்க ரொம்ப மழ காலத்துல எப்டி அடிச்சிட்ருக்கு
ஆ ஆம் ஆம்மா ஆம்மா ம் எங்க வேற எங்குப் போவீங்க அந்து கொடைக்கானல் அது மெரி எங்னாது போய்ற்க்கீங்ளா பேங்ளூர்
இப்பே ஜாலி பண்றதுல்லா நல்லாருக்காது அதெல்லா லைஃப்ல அப்பறோ பாத்துக்கலா
ஆ ஓ செரி ஓக்கே ஓக்கே ஆ
போறல எப்டி இருந்தாச்சு ம் ம் அப்றோ வீட்லெல்லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க ஒ ஒர்க்குக்கா ஆ பாப்பா ருக்குறா
ஓகே ஓகே
ம் ஆ ஆமா சேட்டே சண்டே லீவு தா ம் ம் வெள்ல போகு
செரி எங்க போவீங்க நீங்க
நாங்க பீச்சுக்கு போவோ அடிக்கடி பீச் ஆமா பக்கத்துல பீச் இருக்குறனால டூ வீலர்ல போயிடுவோ
ஓகே
இப்ப ரீசெண்டா பாத்தன்னா மகாபலிபுரம் போனோ
ஓ சரி
எல்லா டூ வீலர்லலே அப்டே போயிடுவோம் பக்கத்துல இருக்குறனால ம் ஆமா ஜாலியா வேற என்ன லைஃப் ஃப் என்ஜாய் பண்ண வேண்டிதா செவன்த்து
ஓ செரி இல்ல சாப்பாடு என்ன பிடிக்கும்ன்னு கேட்ட வெஜ்ஜா நான் வெஜ்ஜா ம் ம் நான் வெஜ் புடிக்குன்ட்டு சாம்பார் சாப்ட போறீங்க
அது இன்னிக்கிதா இன்னிக்கிதா அப்புடி ஆ எவ்ரி ஸ் சேட்டடே சண்டே ஆனோன்னா பாப்பா வீட்ல இருக்குறனால நான் வெஜ் தா செய்வ
சேர் சேர் சேரி
நான் வெஜ் இல்லாம வீட்லயும் இருக்க மாட்டோ யாருமே அதனால செஞ்சுட்றது
ஆமா அதா சொன்னீங்களா வவ்வா ஆந்த எல்லாத்தையு புடிச்சு அடிச்சிற வேண்டிதானே
ஆ இல்லயே அ வ ஃபிஷ் அதிகமா சாப்புட மாட்டோ ஏன்னா முள் இருக் இப்டி அப்டின்ட்டு நா எனக்கு சின்ன வயசுலந்தே அப்டிதா அதிகமா ஸ் சாப்ட மாட்டே நானு ஆ இந்த செலக்டிவான மீனு தா நா சாப்புடுவே அ முள் இல்லாதுன் மீனா பாத்து அதுதா வாங்குறதுமே
ஓ
அப்புடே என் ஹஸ்பண்டியு நானு மாத்திட்டே நான் நா மீன் சாப்புறேன்னா அதா நீயும் சாப்புட்ணு
பாவோ இந்த பசங்க லைஃப்ப பாத்தீங்களா ரொம்ப பாவோ தானே கல்யாணத்துக்கு அப்புறோ எல்லாத்தையு விட்டுக்குடுத்து விட்டு குடுத் தே வாழ்க்கையில அவங்க சந்தோஷத்த எழந்துட்றாங்க சே
அப்புடிலா இல்ல அது வந்து ந்த லைஃப் பாட்னர பொறுத்து தா இருக்குது
எங்க பாட்னர பொறுத்து பாட்னர் சொல்றதுதான் கேக் க்க வேண்டியதா இருக்கு எந்த பாட்னரா இருந்தாலும் அப்புடிதான் இருக்கு
ஓ அப்புடியா சேரி சேரி உன்னோ நீங்க அதுக்கு உள்ளார என்ட்ரு அவுளதானே
ஆகுலா ஆய் இல்ல அதுனால தான் வேண்டா அப்புடி சொல்ட்டு வெளிலே நிர்
அப்புடே நல்லது
ஆமா இருந்தாலு விட மாட்டக்க இப்போம் பண்ணுவ எப்ப பண்ணுவன்னு ஒரே கேள்வியா கேட்டுட்ருக்காயிங்க
அப்புடியா அதாவது கேர்ள்ஸா இருந்தாலும் பாய்ஸா இருந்தாலு அதுல ரெஸ்ட்ரிக்ஷ் ஷன் இருக்கும் தா நா சொல்றது நீ கேக்குணுன்னு கேர்ள்ஸ்ங் சொல்லுவாங்க பாய்ஸும் அப்புடிதா நான் சொல்றதுதான் நீ கேக்குணுன்னு அப்புடே போதுதா
விட்டு குடுத்து போனும் அப்ப தா வாழ்க்க நல்லாருக்கு இல்லயா ம்
அப்புறோ உங்ளுக்கு என்னா ஃபுட்டு புடிக்கு
எனக்கு சாம்பார் தாங்க பிடிக்கு சாம்பார் அவியல் இந்த மாதிரி நீட்டா வச்சு சாப்
இது மாரி சொல்லி நா இது வரைக்கு கேள்விப்பட்டதே இல்ல கண்டிப்பா ஏன்னா சாம்பார்லா வந்து எனக்குமே பிடிக்காது ஏ பொண்ணு சாம்பாருனா வேணான்னு சொல்லிட்டு போயிடுவா அவ அது மாரி
ட்டா இருக்கு நீட்டா சாம்பார் ஒரு அவியல் ஒரு ரெண்டு கூட்டு சாப்ட்டோனீங்ளே அப்பளோ வச்சு சாப்ட்டா ஆஹ் அப்டியே அருமையா இருக்கு அந்த சிக் சிக்கனு மீனு மட்டன்ல சாப்புட்ற சுகோ வந்து சாம்பார்ல சாப்ட்டா தா கிடைக்கு
ஆமா சூப்பர் கரெக்ட் ட்டு தா ஆனா உண்மதா ஆ ஆ
சுரலா சூப்பரா இருக்கு ம் ஆமா வீக்லி ஒன்ஸ் மட்டு நான்வெஜ் எடுத்துட்டு பாத்திங்க அப்புனா விஜிட்டே எடுத்தமா ஆமா அந்த மாரிதா போய்க்கிட்டுருக்கு
மே நீங்க குக் பண்ணுவீங்ளா
எனக்கு நா குக் பண்ணோம்னா யாரு சாப்ட முடியாது த்துக்கங்க அதனால நா தா குக் பண்றதால ஆமா
இல்ல நமக்கு செல்ஃப் குக் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதா யாரு இல்லாதப்
ஏ அப்டி சொல்றீங்க கல்யாணத்துக்கு அப்புறோ நீங்க சமைக்கணு அப்டிங்றத சொல்ல வரீங்ளே கரெக்டா
அத் நம்ம வந்து இவ்ங்க காமனாவே சொல்றே நானு இப்ப ஒய்ஃபுக்கு அது மாரி உடம்பு சரில்லன்னா கூட நம்ம ஷாப் ஃபுட்டு வந்து ஒரு பத்து நாள் வேணு அப்டின்னா நம்ம கடையிலயே வாங்கி சாப்டோமே நமக்கு தெரிஞ்சது ஒரு தயிர் சாதோ ஒரு லெமன் ரைஸு இது மாரி தெரிஞ்சுகிட்டா நம்ம ஃபேமிலிக்கு நல்லது
எங்க போய் தெரிஞ்சுக்கிறது
நீ எங்க போய் தெரிஞ்சுக்ரது அம்மா கிட்ட தெரிஞ்சுக்கங்க
சமைக்க கத்துக்குடுனா இதுக்காடா நா படிக்க வச்சேன்னு சப்பு சப்புன்னு வச்சிட மாட்டாய்ங்க
ஆஹ் அப்டியா
ஆஹ்
இல்ல இல்ல அதெல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தா அது அது மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப கஷ் டோ இல்லாம நம்ம ரன் பண்ணிக்லா இப்ப ஏ ஹஸ்பண்ட்ல்லா பாத் தன்னா நா இல்லனாலு பத்து நாள் கூட இருந்துருவாரு அழகா அவரு சந்தோஷமா அது மாரியுந்தா நமக்கு வந்து சாப்பா சாப்பாடு சமச்சு கொடுக்க ஒய்ஃப் இல்லயே அதனால அழச் ட்டு வருவோனு செல பேரு இருப்பாங்க அது மாரிலா இவரு இருக்க மாட்டாரு சிக்கன் கொழம்பு செய்வாரு சிக்கன் பிரியாணி செய்வாரு
சேரி
ச சாம்பாரு தவர நான்வெஜ் எல்லாமே செஞ்சிருவாரு
பரவால்லயே சாம்பார் நான்வெஜ்ஜா
ஆ ஆஹா சாம்பாரு வந்து செய்ய மாட் டாரு வெஜிடேரியன்ல எதும் செய்ய மாட்டாரு மீதி எல்லா வந்து என்ன எக்ஸ் பெக்ட் பண்ண மாட்டாரு அவரே செஞ்சுப்பாரு தோச கூட ஊத்தி குடுப்பாரு எனக்கு அதுக்கு சொல்ல வரே நம்ப நமக்கு வந்து நம்ப பாத்துக்ணு எல்லாத்துக்குமே நம்ம கேட் ட்டு இருக்க கூடாதுன்னு ம் செ அப்ப சுட தண்ணியாது போட கத்துக்கங்க அம்மாட்ட சொல்லி
சுடுதண்ணிலா போட தெரியு ஏங்க இப்டி பண்றீங்க நல்ல காமெடி எனக்கு சிரிப்பா வருது பாத்துக்கங்க என்னால அடக் கவே முடில்ல போங்க ஐயோ
டி வி ல சொல்றே காமெடி தா காப்பியச்சு தாங்க சொல்றே அப்றோ வேற எங்க டெம்பிள்க்லா போவீங்ளா
ஆமா சர்ச்சிக்கி போவம்ல
ஓ செரி ஓகே ஓகே
ஆமா ஆமா அப்பறோ என்ன படம் பாத்தீங்க லாஸ்ட்டா
எ லாஸ்டா தேட்ருக் ஃபேமிலியோட கருப்புக்கு போனோ
கருப்புக் போனீங்ளா
ஆமா என்ஜாய் பண்ணோ நல்லா இருந்து ஹீரோ தனுஷ் புடிக்கு
போடு நம்மகிட்ட வந்ட்டீங்ளா டபக்குன்னு அ ஆமா நானு தனுஷ் ஃபேன் தா
அப்படியா அப்ப ஹீரோயின் யாரு
ஹீரோயின் எனக்கு யாரையு பிடிக்காது அப்பப்ப மாறிட்டே இருக்காளுக ஒவ்வருத்தியா ஒவ்வொத்தியா மாறிட்டே இருக் அதனால எல்லாரையு பிடிக்குன்னு சொல்ட்டு
ஆ சேர் சேரி ஓகே ஓகே ஆ ஆமா இதோ இப்ப சாப்ட போற
ஓ சரி நாந்தா பிடிச்சி வச்சிட்டுருக்கே
எ இல்ல இல்ல ஒங்ளுக்கு புடிச்ச சாப்பாடு தா சாப்ட போற இன்னக்கி
ஆமா நீங்க கெடைக்காதே ஆனா எனக்கு
சாம்பார் சாதோ சாம்பார் கெடைக்காதா சாம்பாரு ஆ சரி ஓகே ஓகே ஆ செரி செரி அப்ப சாம்பாருக்கு எதோ தொட்டுக்கல்லா சொன்னீங்ளே என்னது பொியலா அவியல் ஆ அவியல் வந்து கெடைக்காது சாம்பார் வேனா கெடைக்கு வாங்க இன்வைட் பண்ற ஆ ம் சேரி அப்பறம் வேற எது வெஜிடேரியன்ல ஒங்ளுக் புடிக்கு
வேற எனக்கு என்ன புடிக்கு வெஜிடேல பாகக்கா கொழம்பு பாகற்காய் கொழம்
என்ன இப்டி இருக்கிறீங்க எல்லா வித்தியாசமா இருக்கீங்க
அ எல்லாரு ஒன்னு போல இருக்க கூடாதுல்ல கொஞ்சோ வித்தியாசமா இருப்போ
சமா நம்ளு இருக்கணுன்னு இருக்